தோழி கேக்குதுங்களா
ஆ தோழி வணக்கம் ஆ வணக்கம் அப்போ என்ன நீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருப்பீங்க மத்தியானோ லஞ்ச்செல்லா ரெடி பண்ணிட்டிங்களா
ஆ நல்ல காலையிலயே செஞ்சுட்டேங் தோழி நீங்க
ஆ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தா முடிஞ்சிருக்கு மத்தியானோ சாப்பாடு எங்க வீட்ல கொஞ்சோ லேட்டா வருவாங்க அதனால கொஞ்சோ ஒரு கொஞ்ச ஹாட்டா சாப்பணூன்னு பாப்பாங்க அதனால கொஞ்ச லேட்டா தா நானு மதியானோ சாப்பாட ஆரம்பிப்ப அ சரி இப்பா அ ஊட்டச்சத்து நிறைந்த கா அ செரி உமக்கிட்ட சாப்பாடுனா எப்டி என்னன்றத பத்தி பாக்கலாமா ப்போ
ஆ பாக்குலாங்க
ஓகே ஆ எந்த மாதிரி வெ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி சமைக்கணுமா இல்ல ஆ சரிவித உணவுன்ற அந்த காரியத்த குறிச்சு அது மனதல வைத்து நம்ம உணவ தயாரிக்கணுமா இல்ல என்ன கெடைக்குதோ அத வச்சு வ சமையல் பண்ணா போதுன்னு ப பாக்குறோமாபா பாக்கலாமா இல்லன்னா எ கைல எவ்ளோ பொருளாதார வச வசதி இருக்கு அதுக் ஏத்த மார்தா சமைப்பேன் பாக்கணுமா எந்த காரியத்துல சமைச்சா நல்லதுன் நீங்க நெனைக்கிறீங்க
ஆரோக்கியமா சமைக்கணோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம காசு நம்புள் இதுக்கு தகுந்த மாரியே சேத்தி சமைக்கணுங்க ஆரோக்கியத்தோட சேத்தி அந்த ஏ அப்டி சொல்றேன்னா ஆ நம்ம ஏரு ஏ எல்லாரு மாரியு எல்லா நல்லா சாப்ட முடியாது நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சிக்கனமா எப்புடி பழகி சாப்புட்ணோ அதையே சாப்புடுறத சாப்புட்றோ அது ஹெல்தியா சாப் பண்ணுவொ அப்டின்னு முடிவு பண்ணி நாம்ப அத பழகுனாதா நமக்கு அது கரெக்டா இருக்குங்க ஏ அப்டின்னா ஆ இப்பெல்லா வந்து யாருமே வந்து ஹெல் த்தி அ ரொம்ப அ சத்தான உணவு உணவு யாரு உட்கொள்றதுல்ல எல்லாம் ஏதோ அ இந்த ஃபா வேகமா போற வாழ்க்கையில அ சாப்பாடு ஒரு இது இது இது ஒரு கடமைக்குன்னு நம்ம சாப்புட்றோ அந்த மாரி லைஃப்ல போயிட்ருக்காங்க எல்லா கூ எல்லா வேல அ கனவு அதுன்னு நோக்கி ஓடுறதுனால அவுங்களுக்கு சாப்பாடே ஹெல்த்தியாவே ஏ ரொம்ப சத்தான சாப்பாடோ எதுவு ஒங்களுக்கு கெடைக்கெறது இல்ல அது கெடைக்கணோ அப்டீன்னா இந்த நம்ம வீட்ல இருக்கவுங்க சொல்லணோ நம்ம இப்டி தா இருக்கணு இந்த உணவு தா சாப்ட்டாதா நமக்கு ஒரு இது இது கெடைக்கு இது கெடச்சாதா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு உடல் ஆரோக்கியமா இருந்தாதா நம்ம நீண்ட நாள் வாழ முடியு அப்டின்றத பழக்கத்த நம்ம அவங்களுக்கு கொண்டு வரணு அந்த பழக் க்கு பர்ஸ்ட்டு அவுங்குளுக்கு கொண்டு வந்தாதா அத வந்து அத வந்து நம்போ இப்போ திடீர்னு போய் சொன்னா எந்த கொழந்தையு கேட்டுக்காதுங்க கொழந்தையில இருந்தே அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளத்தாதா இது சத்தான உணவு இது சாப்டா நல்லது இது இதுக்கு இது இதுல இவ்ளோ போ இவ்ளோ சத்து இருக்கு இத சாப்புலா அப்டின்னு ஒவ்வொன்னுத்தையு அவங்களுக் க்கு சொல்லி புரிய வெச்சு சின்னதுல இருந்தே சாப்ட்டோ அப்டீன்னாதா அந்த கொழந்த இது வளரு அப்டி இல்ல நா எ இஷ்டத்துக்கு தா இருப்பே நா எ நா இஷ்ட போல தா சாப் சாப்டுவே எனக்கு இதுதா பிடிக்கோ இது புடிக்காது அப்புட்லா சொல்ல கூடாது அந்த மாரி வளர்க்கணும் நம்ம என்ன சொல்ல வரங்க அப்பதா நம்ம கொழந்தைங்க சத்தான உணவு சாப்ட்டு அ முன்னெல்லா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கெல்லா போக மாட்டாங்க கொழந்தைங்கள வந்து வீட்லயே பெத்துட்டே நா எங்க வீட்லயே கொழந்தைய பெத்துக்கிட்டே அ நா கொல்ல வேலய பாத்துட்டு இருந்தே எனக்கு அங்கயே கொழந்த பொறந்துருச்சு அப்புட்லா சொல்ற சொல்லி கேள்வி எல்லா பட் ட்ருப்போ நம்ம ஆனா இந்த காலத்துலல்லா அந்த சாப்பாடுனாலயே நறைய பேருக்கு கொழந்த இல்லாம போது அஹ் சில பேரு இந்த நீர் கட்டி உண்டாயிடுச்சு எனக்கு குழந்த வரல அதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அவங்க தேவையில்லாம வெளிய அ அ சத்து இல்லாத உணவுகள சாப்படுறதுதா இந்த இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ன்னு சொல்றாங்க பாரிங்ளா அந்த மாரி உணவுகள சாப்படுறதுனாலயே அவங்களுக்கு முக்கியம் மெயினா கொழந்தைங்களு கொழந்தைங்க உருவாகாம போறதுக்கு காரணங்க இருக் குங்க நெறைய இருக்குங்க அந்த மாரி எல்லா இருக் க்கிறதல்லா தவிர்கணுனா நாம இப்ப தேடி தேடி சாப்ட வேண்டியதா இருக்கு எந்த சத் த்தா உணவ சாப்டலா அப்டின்னு ஆ தோழி கேக்குறீங்ளா தோழி கேக்குறீங்ளா
நா சமைச்சு
தோழி கேக்குதுங்ளா ஆ தோழி கேக்குதுங்ளா
சும்மா ஃபோன பண்ணிக்கிட்டே இருக்கறாங்கப்பா ச்சை
தோழி கேக்குதுங்ளா
ஆ அம்மாச்சி கூப்பிடுறாங்க
தோழி தோழி கேக்குதுங்ளா
ஹலோ
தோழி ஓ